ஹ ஆக்கா கேக்குதா என்ன லே ட்டா கனெக்ட் ஆகுதாட்றுக்கு
ஆமா லேட்டா தா கனெக்ட் ஆவுது ஆமா
ஆ ஆ என்னாச்சுனு தெர்ல
ஆ சேர்
சொல் சொல்லுங்கக்கா என்ன சொல்லிட்டு இருந்தோ விளக்கு போடுறது சொன்னீங்க ஆ ஆ இல்ல உங்களுக்கு ரொம்ப அந்த அந் எப்டி சொல்றது சவுத் சைட் தானே அங்க இதா இருக்குறதுனால சீக்கரோ சூரியன் உதயமாகுது அதனால உங்களுக்கு அந்த டைமிங்கா இருக்குனு நினைக்கிறே எங்களுக்கு வந்து ஆறு மணி இங்க டைம்லா வந்து ஒரு அஞ்சரை அஞ்சே முக்கால் அப்படிதா விடியு வெளிச்சோ அப்பதா வருமா ஆ நா எப்டி கணக்கு வெச்சுப்பே அப்டின்னா மூணு மணி மூணுட்டு ஆறு ஆறு மணிக்குள்ள அந் து வேலைய முடிச்சிடணு
ஓஹோ ஆ ஆ நீங்க ட்ரை பண்ணிருக்கீங்களா
ஆ இல்லக்கா வேற எதாச்சு அந்த ஃபங்க்ஷன் டைம் ஃபெஸ்டிவல் டைம்ல பண்ணுவோம்ல ஆ அப்ப இந்த நேரோ நமக்கு செட் ஆகாதுங்கறதுனால நா அந்த டைம்ல முடிச்சுருவே மூணு டு ஆறு குள்ளயே முடிச்சிறது
ஓகே ஓகே
ஆ ஏனா இதுக்கு நம்ம வெயிட் பண்ணணு இவுங்க ஆறு டூ ஏழுன்னு சொல்லுவாங்க அப்றோ ஏழு டூ எட்டுன்னுவாங்க அப்பறோ பத் த்தறங்குவாங்க அதுக்கு நம்ம ஏ அந்த நேரோ பாத் த்துகுன்ட்டு மூணு டூ ஆறுக்குள்ள முடிச்சடுறது
சரி சரி நீ நீங்க இதுக்கெல்லா போயிருக்கீங்களா பெரிய கோயிலுக்கெல்லா திருப்பதி
ஆ அங்கல்லா போனதில்லக்கா
ஆ ஆ
அங்கல்லாம் போணுன்ருக்கு
ஆ‌ ஆ
ம் எப்ப அழைக்கறாங்க பாப்போ
ஓகே ஓகே
ஆனா திருச்செந்தூர் போணுன்னு ரொம்ப ஆசயா இருக்கு
ஆ போயிருக்கீங்களா ஏற்கனே
இன்னு இல்லங்கா இனிமேட்டுதா ஆ அது சீக்கரோ போக முடியாதாம்ல
ஆமா அது ஏதோ சொல்றாங்க தா ஆமா ஆ
ட்டு வந்டோனா நமக்கு லக்கு
ஆ ஆ நானு அதுக்கு திருச் செந்தூர் தான் வேண்டிக்கிட்ட போனும் போனுன்னு ஆனா முடி யாமலே போயிடுச்சு போயிட்டு வந்தாதா கொஞ்சோ சேஞ்ஜஸ் தெரியு
ம் ஆமா ஆனா கண்டிப்பா ஒரு நாள் கூப்டுவார்
ஆ ஓகே ஓகே இதுக்கு போயிருக்கீங்களா கோயம்புத்தூரு ஈஷா
ஈஷாவும் போனதில்லக்கா
ஆ ஆ
கோயம்புத்தூர் சைட் போனு இப்ப நா அந்த தம்பிக்கு காலேஜுக்காக போனோ ஆம் அந்த அதுதா நமக்கு ஊர் மாதிரியு அப்டி போயிட்டு வந்ததுதா ஆனா இ சா இன்னு போகல பாக்கல ம் பாக்கணும்
அது விசிட் பண்ணுன் தா நானு போல ஈஷா கொண்ணும் போல
போகலாமக்ஷ ஒரு டைம் எப்பன்னு வேணா சொல்லுங்க மீட் பண்ணலா
ஹ ஓகே ஓகே அ இது அப்புறோ வெளியிலல்லாம் போயிருக்கீங்களா இந்த அதர் ஸ்டேட்டுக்கு கேரளா பேங்ளூர்
கேரளா போயிருக்கேன்கா அது ஒரு பத்து வருஷத்துக்கு முன்னாடி போனது அ அதுக்கப்பறோ பாலக்காடு இருக்குலக்க
ஆமா
அங்க செம்ம ஏறியா ஆனா அங்கல்லா நம்ம ஊர் மாதிரி இல்ல ஆ அதாவ்து வீடு இருக்கு வீட்ட சுத்தி வெறும் மரங்களா இருக்கு மரத்துக்குள்ள வீடு இருக்க மார்ருக்கு
அப்படியா ஆ ஆ ஆ ஆ சன்ரை ஓஹோ ஆ ஆ
அப்புறோ அங்க எங்க போனோ ஆ அங்இ நல்லா இருக்குக்கா ஆனா அந்த ஜில் இருக்கும் அந்த நம்ம காத்து நமக்கு அடிக்குதுல்ல அது ஒரு மாரி ஹீட்டா குடுக்கும் தெரியுமா அது அங்க அந்த ஹீட்டு தெரியாது அங்க ஃபுல்லா எல்லா மூலிகை சைடுன் நினைக்கிறே மூலிகை செடி அந்த வாசம் தான அந்த பச்ச வாசன இருந்துகிட்டே இருக்கு
ஓஹோ நல்லா இருக்கும்ல ஆ ஆ சேரி ஓகே
அப்போ போனதுதா அதுக்கப்புறோ போகலக்கா அந்த மாரி வெளியிலலா எங்கேயு ரொம்ப தூரம்
போல ஆ ஆ நா அங்க பெங்ளூர் போன மைசூர் பேலஸ்ஸு
உம்
காலேஜ் படிக்கும்போது கூப்ட்டு போனது காலேஜ்ல டூர் கூப்ட்டு போனது
ஓஹோ
ஆமா அப்ப போனதுதா மைசூர் பேலஸ்ஸு அங்க பிருந்தாவனம்
ஆ
இந்த ஷூட்டிங் எல்லா அங்கதான எடுத்
ஆ அ அ எவ்ளோ நாள் இருக்குங்கா போயிட்டு
நாங்க போயிட்டு ஒரு பதினஞ்சு வருஷோ இருக்கு ஆமா ஆமா காலேஜ் படிக்கும்போது போனது ம்
நீங்க வந்து அங்க போயி ஒரு மூணு வருசம் கழிச்சு நா கேரளா போயிருக்கே
அப்டியா ஆ ஆ ஓகே ஓகே கேர் ளாவு இப்போ காலேஜ் படிக்கும்போது ஐவிக்கு கூப்ட்டு போனாங்க அப்போ போன நானு அந்த தேக்கடி சைடு அந்த சைடுலா போனது
அ அ அ அ அ அ அ
ஆ நீங்க சொல்ற மாரிதா வீடெல்ல அப்டிதா இருக்கு அங்க
உம் மல மேல அது நல்லா இருக்கு இது ஆனா நம்
ட்டு நல்லா இருக்கு
கிளைமேட் நல்லா இருக்கு ஒரு கல்யாணத்துக்காக போனோம்க்கா அங்க
ஆ ஆ
உம் ம் அந்த செட்டப்பு வந்து நம்ம பண்ற மாரி கிரண்டால ஒன்னு பண்ணல
ஓ அப்டியா மேரேஜு
ஆ நம்ம வ நம்ம பெருசா பந்தல் போட் டு டெக்ரேட்லா பண்ணி அப்டி பண்ரோல அவுங்க சிம்ப்ளா பண்ணிருந்தாங்க ஆனா டீசண்டா நல்லா இருந்துது சேரி நாலு அ நாலு கம் கம்பியோ கம்போ போட்ருந்தாங்க போட்டுட்டு அந்த கலர் துணி கட்டிட்டு அ ஆ ஓ அந்த பூ பிளாஸ்டிக் பூ லைட்டு முடின்ச்சு
அப்டிங்களா
உம் அதே மாரி சாப்பாடும் கொஞ்சோ வித்தியாசமா இருந்துச்சு நா சாப்ட்டனா சாப்பலயானே எனக்கு ஞ்யாபகோ இல்ல
ஆஹ் ஆஹ் ஓ சேரி சாப்பாடுல்லா எங்க இருக்கு ஃபுட்டு எல்லா அங்க
எங்கங்க்கா
அங்கதா சாப்பாடு அந் மேரேஜுல சாப்ட்டீங்கல்ல எந்த மாரி சாப்பாடு
ஆஹ் அதுதா‌ நம்ம இது வெக்கிறோல வெஜிரபுள் ரைஸ் வெக்கிறோல்ல
ஆமா
ஆஹ் அந்த மாதிரிதா அங் குடுதுருந்தாங்க அதுக்கு சைடிஷ் எதோ கன்ஞ்சு நெனக்கிற
ஆஹ் ஆ அவுங்க ஃபுட்டுல்லா வேற மாரி இருக்கும்ல
அஹ் குருமா கஞ்சா அது எதோ குருண கஞ்சு ஆ அது பண்ணிருந்தாங்க
அ
நால நம் இங்க எங்க சைடுலா இப்பதா வருது அந்த குருண கஞ்சு
ஆ ஆ
ஆ அந்த பாதாம் போட்டு பண்றது அதல்லா ஆனா பத்து வர்ஷ் துக்கு முன்னாடியே அங்க நா சாப்ட்டாந்துர்க்க
ஆ ஆ நா காலேஜுல வந்து இந்த ஃபுட் து கேரளா ஃபுட்டு வந்து இ அந்த ரெட் கலர்ல இருக்கு அவுங்க ரைசு அதுவு பெருசு பெரு சா இருக்கு அரிசிலா சாப்பாடே அ அது பாத்தாலயுமே கே அது ஒரு நாள் ட்ரை பண்ணி பாத்த நானு
அஹ் அந்த அதுல இன்னு அந்த ஐயோ அது பேரே எனக்கு மறந்துப்போச்சே புங்கன் எதோ சொல்லுவாங்கல்ல புங்கன் பொங்கன் மரோ சொல்லுவோம்ல ம் அ பாத்திருக்கீங்களா பொங்க மரம்
இல்ல பாத் த்ததில்லயே
அஹ் அதுல ஒரு வெத ஒண்ணு வரு அந்த வெத போட்டு சமச்சிறந்தாங்க அத கட் பண்ணி போட்டு சமச்சிறந்தாங்க அத அது ம் அது குளிர்ச்சி அ கூலிங்கா இருக்கு
ஆ ஆ
அந்த இது அனால அது போட்டு செஞ்சிருந்தாங்க அதுவு நல்லாதா இருந்துச்சு ஆனா நா சாட்டனாங்கறது எனக்கு தெர்ல விதியாசமா அங்கயா ரெண்டு ரெண்டு நாளு கா
ரெண்டு நாள்லே வே வெள்ளெங்கனாது போனீங்களா அங்க
ஆஹ் டேம் ஒண்ணு இருக்குல்ல அங்க போன அதுதா அதோட அப்டியே வந்தாச்சு ஏன்னா அதுக்கப்றம் போமுடியாது எப்போ வர போறோ பாத்துட்டு போயர்லா அப்டின் சொல்லி கூட்டிட் போனாங்க மொத நாள் காலைல போய்ட்டு மறுநாள் காலைல களம்புனாங்கன்னு நெனைகிற
ஓகே ஓகே அங்க வந்து டிஃப்ரெண்டா என்ன பாத் திங்க நீங்க வித்தியாசமா தமிழ்நாடுல இல்லாதது
காமடியா சொல்லவா
காமிடியாலால்ல நா என்னா பாத்தேன்னா அங்க வந்து அ பஸ்ல ட்ராவல் பண்ண நானு கேரளால ல்ல அப்ப வந்து இங்க நம்பல்லா விசில் வச்சிருப்பாங்க கண்ட்ரக்டரு அங்க வந்து மணி
ஓ
மணி அடிக்கறது
அ அ
நா அவுங்க வந்து ஆமா கயிர்ல கட்டி வச்சிருப்பாங்க ஆமா அந்த கயிற கொஞ்சோ ஷேக் பண்ண ஓட்னே மணி அடிக்கு ஒடனே டிரைவர் வந்து வண்டிய நிறத்துவாரு பஸ் த அந்த மாரி இது இங்க இல்லாதது அங்கருக்கு அது மாரி கேக்குற
அ இல்லக்கா ஏன்னா
ஆ
ஃபுல்லா ஃபேம்லியா எல்லாருமே போனதுனால
ஆ ஆ
வேன்ல போயாச்சு அதனால பஸ்ல போறது கெடைக்கல
அங்க ட்ராவல் பண்ற மாரி வர்ல ம் ம்ம் சரி ஓகே
இன்னொன்னு ஞாபகமு இல்ல அது என்னன்னா அந்த சாப்பாடு ஐட்டம் வேற என்ன வித்தியாசமா பாத் மொத்தொ வந்த ஐட்டம் அந்த அந்த மாரி இது எதுவுமே ஞாபகல்ல
ஆ
ஃபோட்டோஸ்ல்லா எடுத்து வச்சிருந்தோ அது ஃபோன் ஒண்ணு மிஸ் ஆச் சு அதோட போயிடுச்சு
ஆ ஆ நா வந்து கல்கட்டால என்ன கொஞ்சோ டிஃப்ரெண்டா பாத்தன்னா அ நட் டூல வந்து லோக்கல் ட்ரெயின் நம்ப இங்க சென்னையில ஓட்ற மாரி அங்க எதோ ஒரு லோக்கல் ட்ரெயினு ரோட்லயே போது
அ அ அ ரோட்லையா
ஆமா ரோட்லயே போகுது அந்த தண்டவாளலலா ரோட்ல வச்சிருக்காங்க அது நடுவு நடுவுல பஸ்சும் போது கிராஸ் ஆயி அந்த ட்ரெயின் மாட்னு ரோட்லயே ஓரமா போது அதுலயு அப்டியே டக்குன்னு எறங்கிக்கிறாங்க டக் க்குன்னு ஏறிக்கிறாங்க
அது சேரி ஆ ஆ ஆ எப்டி பரவால்லயே ம் ம் ம்
அ அதாவ்து நம்ப ஊர்ல இல்லாதது அங்க இருக்கறது
இருக்கு ம் ம் ம் அதனாலதா அந்த சைடு ஆனா பொல்யூஷன் ல்லா கம்மியா இருக்குல்ல
பொல்யூஷன் எல்லா எடத்துலயு இருக்கறதுதா
அ அ அ
ஆ இப்பதான இங்கே வந்து டிராஃபிக்ல்லா கம்மி பண்ண ஃபுல்லா பிரிட்ஜு கட்டிட்டுருக்குறாங்க
எங்கக்கா ச ஆ சைட்ல ம் ம் ம்
இல்ல சென்னைன்னு இல்ல இப்ப தமிழ்நாட்ல ஃபுல்லா எல்லா எரியாலயு
அது இது இது ட்ராபிக் க்கிளியர் பண்ணுதானே காடுல
ட்ராபிக் கிளியர் பண்ண ஆமா இப்ப இன்னைக்கு கூட ந பாத் நானு ட்டிரேவல் பண்ணே
ம்
இன்னு அந்த ஃபராசஸ்ல்லா ஒன்னு முடியில ஆனா ஒரு சின்ன ஊர் ரா இருந்தாலுமே எல்லா எடத்துலயுமே வந்து பிரிஜ் ச்ச கட்டீறாங்க நாலுவே வண்ண கிராஸ் ரோடு பிரிது நாலு ரோடுனா அங்க நடுல சென்டர்ல கட்டியிருக்றாங்க
அ ஆமா அது பரவால நமக்கு கொஞ்சோ சீக்ரம் போய் வர்றதுக்கு பரவாலையா இருக்கு எந்த பிரச்சனையு இருக்காது
ஆமா இருக்காது அது இத்தன் நாளு வந்து கட்டாம இப்ப இருக்கிறது வந் இது நல்லா இருக்கு பாக்கறதுக்கு அது சீக்கிரங் கட்டி அத பாக்கணு அது எல்லாமே அந்த ரோடு எல்லா வெளிநாட்டுல இருக்ற மாரி நம்ம இதுலயுமே வர்ற வர்ரு ந்து நல்லா
ஆ நம்மூர்லயு அது இருந்தா நல்லா இருக் கும் பாக்கறர்க்கு கொஞ்சோ டெவலப் ஆய்ருக்கு ம் ம் ம் புரிது புரிதுதா
அப்ரோ உங்களுக்கு என்ன ஃப்ளவர் பிடிக்கு
எனக்கு முல்லை பூ புடிக்கு மல்லிப்பூ பிடிக்கு கா உங்களுக்கு என்ன புடிக்கு
எனக்கு அது ரெண்டு புடிக்கு அப்ரோ வேற ரோஸ் புடிக்கு சாமந்தி பூ புடிக்கு அ இதெல்லாஸ் சாமிக்கு வெப்ப டெய்லியு
அ அ